போங்க ஆஹ் எப்டி இ இருக்கீங்க
ஆஹ் நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இரு
நல்லா இரு க்கேங்க
உம் எல்லா வேலையு ஆச்சோ ஆஹ் ஆச்சு
ஆச்சிங்க இங்கேயும் முடிச்சுட்டேங்க
ஓகே ஓகே உம் இன்னைக்கு எத பத்தி பேசலாம்
ஆஹ் என்ன சமைச்சீங்க
இன்னைக்கு நானு வந்துட்டு கூட்டு பண்ணே அந்த கருப்பு உம் தடகணின்னு சொல்லுவாங்கன் நெனைக்கிறே எங்க பாஷையில அது எப்படி தெரியல அஹ் பருப்பு அது உம்
கொண்ட கடலைங்களா
இல்ல பிளாக் கலர்ல இருக் கு ஆஹா கொண்ட கடல பிரவுன் கலர்ல இருக்குல்ல இது வந்துட்டு ப பிளாக் கலர்ல இரு கு அதுல கூட்டு பண்ணுவோம் கத்திரிக்கா எல்லா போட்டு வெங்காயம் தக்காளில்லா போட்டு அந்த கூட்டு பொடினு இருக்கு ஆஹ் அதுவு எல்லாமே நா அங்க ஊர்ல இருந்து தா வாங்கி வருவே அத வந்துட்டு போட்டு ஒரு கூட் ட்டு மாதிரி பண்றது கத்திரிக்காலா போட்டு அது பண்ணே அதுக்கப்புறம் இது கோவக்கா பொரியல்
சரி சரிங்க
அவ்ளதா
ஆ ஓகே ஓகே கோவக்காவோட ஹெல்த் பெனிபிட்ஸ் தெரியுங்களா
இல்ல சொல்லுங்க எனக்கு புடிக்கு அந்த காய் ரொம் அது நல்லா ப்ரை மாரி பண்ணுவோல ரொம்ப நேரம் அப்படியே வதக்கிட்டே இருந்தோனா அது நல்லா சுருண்டு வருல்ல அந்த டேஸ்ட் எனக்கு ரொம்ப புடிக்கு
க்கா வந்து நீங்க நல்லா ஃப்ரை பண்ணி சாப்ட்டீங்கன்னா பி பி கண்ட்ரோல் ஆகும்
கே
ஆஹ் பி பி-ய நல்லா கண்ட்ரோல் பண்ணி குடுக்கு நம்மளுக்கு வந்து அது பச்சையாங்க கோவக்காவு கொத்தவரங்கா இருக்கு இல்லைங்களா கொத்தவரங்கா கோவக்கா ரெண்டையு வந்து டெய்லியு மிக்சியில போட்டு ஒரு ஒரு கோவக்கா ஒரு மூணு கொத்தவரங்கா அந்த ரேஷியோல எடுத்து து நல்ல மிக்சில ஜூஸ் மாரி ஜூஸ் பண்ணிட்டு குடிச்சிட்டோனா ஆமா ராவா ராவா
ஏ ஆஹ்
செம்மையா நம்ம இம்யூனிட்டி பூஸ்ட் ஆகுங்க பீவர் இருக்கிற சமை ல வந்து இத குடிச்சீங்கன்னு வெச்சுக்கோங்களேன் ஆஹ் பீவர் எல்லாம் காணாம போய்டுங்க
ஓகே ஓகே சூப்பர் உம் புதுசா இருக்கு டிப் இது ஓகே நான் ட்ரை பண்ணி பாக்குறேன் இதுனா இதே குடு கேலாமா
ஆஹ் ராவாவே குடிக்கலாங்க உங்களுக்கு வேணும் அப்படின்னா பொறு பிஞ்சு சால்ட் போட்டுக்கலாம் ஆஹ் சுகர் போடுறது நல்லது வில
ஓகே ஓகே ஆஹ்
ஏற்கனவே நம்ம
ஆமா ஆமாமா
அதனால சுகர் போட வேண்டாம் ஒ ஒரே ஒரு பிஞ்சு சால்ட் போட்டுக்கலாம் இல்ல நாட்டு சக்கர போட்டு எது பண்ணிக்கலாங்க
ஓகே ஓகே ம் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாக்குறேன் நீங்க என்ன
ஹ நான் இன்னைக்கு வந்து காராமணி தட்டப்பயிருன்னு சொல்லுவாங்க இல்லலைங்களா
ஆஹ் ஆமா ஆமா பிரவுன் கலர்ல இருக்கும் சின்ன சின்னதா ஓகே ஓகே
கொழம்பு வெச்சுங்க புளி கொழம்பு வெச்சுட்டு பயசு எஷ்டு இன்னைக்கு ஓகே ஆரம்பிச்சுட்டேன் சிம்பிளா முடிச்சுட்டேன் அப்படி லஞ்ச் ச்சு
பொறியல்னு எதுவும் பண்லையா
எதுவும் பண்ணலங்க கொஞ்சோம் ரொம்ப ஒரு மாதிரி முடியாத மாதிரி ஃபீல் ஆச்சு
ஓகே உம்
பொரியல் பண்ணாம
ஓ செரி செரி ஓகே ஓகே உம் நாளைக்கி புயலு சாதோ மாரிதா பண்ணுவே இன்னைக்கிதா கொஞ்சோ ஸ்பெஷலா வந்துட்டு ரசம் சாதம் கெஸ்ட் வறாங்க அதா அதனால அப்பா அம்மா வராங்க
அ செரி செரி செரி அப்பா அம்மாவந்னாவே பெரிய ஸ்பெஷல் தானே
கண்டிப்பா ஆமா நா எப்பயு நார்மலா பண்ணுவே இன்னைக்கி கொஞ்சோ செரி ஓகே எல்லாமே பண்ணலான்னு மத்தியானோ அப்பளம் போட்டு
சரி சரி சரிங்க அப்பறோ வேற எதுவும் செய்யற மாரி ஐ அப்டியா இல்லங்களா அப்பா அம்மாக்கு
ஆ இதுதா இதுவே எனக்கு ஸ்பெஷல்தா இத்தன ஐட்டம் பண்ணிட்டு அவுங்களுக்கு அந்த கூட்டு ரொம்ப புடிக்கும் அந்த கத்திரிக்கா போட்டு பண்றது அதனால பண்ணிட்டே அதனால மத்தியானோ எதாவது சொல் ஸ்வீட் மட்டு பண்ணிட்லா பாயசோ மாரி அப்டின்னு யோச்சுட்டுருக்கே
அ அ அ
இப்போதைக் கே
ஆ சரிங்க நா ஒரு பாயசோ சொல்றே ட்ரை பண்ணி பாக்குறீங்களா ஆ ஜவ்வரிசிய வந்து ஒரு ஒரு மணி நேரோ ஊற வச்சுருக்கேங்க ஜெவர்சி இருக்குங்களா
ஆ இருக்கு உம்
ஒரு மணி நேரோ இருக் கொஞ்சமா எடுத்து ஊற வச்சுருங்க ஊற வச்சுட்டு குக்கர்ல வந்து ஒரு மூணு விசில் விட்டுடுங்க கொஞ்சமா தண்ணி ஊத்தி மூணு விசில் விட் விட்டிட்டு அது ஆஃப் பண்ணிடுங்க தேங்கா பால் வந்து அரைச்சு எடுத்து வச்சுக்கோங்க ப்ரெஷ் கோக்னட் மில்க் எடுத்துட்டு இதுல வந்து அத ஆஃப் ஆஃப் பண்ணதுக்கு அப்பறோ விசில் போனது ப்ரெஷர் போனதுக்கப்பறோம் ஓப்பன் பண்ணிட்டு வெல்லம் போடுங்க வெள்ளம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அந்த ஃப்ரெஷ் கோக்னட் மில்க் இருக்குலிங் லா அதையு சே சேத்து கலக்கிட்டு சில்லா வேணுன்னா சில்லா குடிச்சுகோங்க சூடா வேணுனுனா சூடா குடிச்சி பாருங்கா ஏலக்கா வேனுன்னா போ போடுங்க நட்சஸ் வந்து ஆட் பண்ணலாம்னா நமக்கு முந்திரி திராட்சை
ம் ம்
வந்து நெய்யில ஃப்ரை பண்ணி போட்டுதுங்க
ஓகே ஒகே கண்டிப்பா ட்ரை பண்ணி பாக்குறேன் ஜவ்வரசி வந்து இல்ல அந்த சேமியா பாயாசம் பண்ணும் போது கொஞ்சூண்டு வந்துட்டு போ டுவோம் அவ்வளவுதான் தனியா ஜவ்வரிசி வச்சு பண்ணது கெடையாது நான் ட்ரை பண்ண பாக்கறேன்
இல்லங்க பால் பாயசம் கூட நீங்க ஜவ்வரிசி வச்சு பன்னீங்கன்னா நல்லா இருக்குங்க
ஓ செரி செ
வெறுமணே ஆ சேமியா போடாம
ம்
ஆ ஜவ்வரிசி மட்டுமே போட்டுட்டு நல்லா பால் ஊத்தி பண்ணீங்கினாலும் சூப்பரா இருக்குங்க
ஓ சரி ஓகே ட்ரை பண்ணி பாக்குறேன் நான் இப்போ ரீசன்டா வந்துட்டு நான் அந்த களி தான் பண்ணிட்டு இருக்கேன் ராகி களி தான் அது வந்துட்டு ஆ நம சேர்த்துட்டா நல்லது அப்டின்னு சொல்றாங்க அப்படியா அதனால சரி ஓ அது வந்துட்டு சேர்த்துக்கலாம்னு சொல்லிட்டு ராகி களி மாதிரி பண்ணிட்டு ட்டு அதுக்கு ஒரு தக்காளி தொக்கானி பண்ணேன் கொஞ்சம் காரசா இருந்தா நல்லா இருக்கும் கொண்டா
ஆமா ஆமாமா ம்
பண்ணி சாப்பிட்டோம் நல்லா இருந்துச்சுன்னு என் பையன் கூட சாப்பிட்டுடான்
இல்ல இல்லைங்க ராகி வந்து ரொம்ப நல்லது அதுவும் வந்து தேர்ட்டி ப்ளஸ்னா லேடிஸ் வந்து ராகி வந்து கம்பல்சரி எடுக்கணும் மில்லட்ஸ் எல்லாமே கம்பல்சரி எடுக்கணுன்ற மாதிரி தான் ஆஹ் இப்ப இருக்கு
கண்டிப்பா ம் அது வந்துட்டு இந்த ராகிலயே வந்துட்டு ஒரு மில்க் ஷேக் மாதிரியும் பண்ணுவேன் என் பையனுக்கு அஹ் இந்த களி வந்துட்டு அந்த ஸ்கூலுக்கு போறதுனால நம்ம நைட்டு சாப்பிட்டா அது ஒத்துக்காது இல்லையா மத்தியானம் சாப்பிட்டு இரு அதனால அந்த ராகியவே வந்து ஒரு மில்க்ஷேக் மாதிரி ராகிய தனியா வந்து நம்ம ஆ ஒரு பாத்தர வச்சு கொஞ்சோ தண்ணி ஊத்திட்டு அதுல கொஞ்சோண்டு அந்த பவுடர் போட்டுட்டு கொஞ்ச நல்லா வேக வச்சு எடுத்து த்து வச்சுப்பே அதுக்கப்பறமா வந்துட்டு நட்ஸ்ஸெல்லா ஊற வச்சுப் ப்ப அதுக்கப்பறம் மிக்சியில வந் து ஒரு வாழப்பழ அதுக்கப்பற இந்த நடஸ் எல்லாமே போட்டுட்டு கொஞ்சோ அந்த டேட்ஸ் போட்டுட்டு அதுக்கப்ற ராகி அந்த ஆ கொஞ்சோ வேக வச்சிருக்கோ இல்லையா த ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்து போட்டுட்டு ட்டு அத அப்டியே நல்லா மிக்சியில கிரைண்ட் பண்ணிட்டு அத ஒரு மில்க் ஷேக் மாரி குடுத்துருவே அத கம்முன்னு குடிச்சிருவா
எனக்கு இது புதுசா இருக்குங்க என் நா இந்த நட்ஸ் ஜூஸ் பண்ணுவே ஆனா ராகி போட்டு பண்ணதில்ல
அதா இதே வந்துட்டு நம்ம அரைக்கிறோயில்லையா அரைக்கும் போது இந்த ராகியை மட்டு நல்லா செப்பரேட்டா வந்துட்டு கொஞ்சோ நல்லா வேக வச்சு எடுத்துக்கணு கொஞ்சோ நம்ன அப்டியே கலக்க கலக்கிட்டேருந்த தண்ணியில்லன்னா கொஞ்சோ திக்காகி வருவல்ல வேக வருவல்ல அது ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்து நம்ம இத அரைக் க்கும்போதே இதுலயே போட்டுட் டு நல்லா மிக்சியில ஓட்டிட் போனா அது நல்லா சூப்பரா இருக்கு டேஸ்ட்டு அது இல்லாம வந்துட்டு அதுலயே என்னப் பண்ணுவே அந்த வேகவச்சு அந்த ராகிய எடுத்து வச்சிருக்கோல்ல அதுலயே வந்து கொஞ்சோ உப் தயிர் கொஞ்சோ போட்டுட்டு கொஞ்சோண்டு உப்பு போட்டுட்டு நல்லா மிக்சியில ஓட்டிட்டோன்னா ஆ ராகி கூழ் மாரி ஆயிடு
ஓ ஆமாமா அந்த புளிப்பு இருக்கிறதுனால அது
ஆ ஆமா நா கொஞ்ச தயிர் போட்டுட்டு நல்லா தண்ணி ஊத்தி நல்லா மிக்சியில கிரைண்ட் பண்ணிட்டு கொஞ்சோண்டு வந்துட்டு சின்ன வெங்காய கய நல்லா கட் பண்ணி போட்டுட்
போட்டு
குடிச்சோன்னா செம டேஸ்ட்டாருக்கு அது நா குடிச்சிருவே எ பையனுக்கு சிந்த ஸ்வீட்டா இருக்கிறது குடுத் துருவே
அவ்ளதா அவ்ளதா ஆ முடிஞ்சிடோ கம்பு கூழ் பண்ணிருப்பீங்க இல்லைங்களா கம்மங்கூழு
கம்மங்கூழு கம்பெல்லா நா இது வாங்கறதே இல்லலை எங்க ஊர்ல இங்க நானு வாங்கறது இல்ல பட் ராகி தா மோஸ்லி அததா சேத்துப்
இல்லங்க கம்புள வந்து ரொம்ப அயன் ரிச்சுங்க அதனால வந்து கம்பு கண்டிப்பா நம்ம சேர்த்துக்குறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க
ஓகே ஓகே ஆமா நா நெனைச்சிருக்க அந்த தோசை மாதிரில்லா
ஆமா ஆமா எதுவுமே வேணா ஆ கம்பு ஒரு ஒரே ஒரு டம்ளர் போட்டுட்டு ஒரு கொஞ்சமா அரிசி போட்டுட்டு பருப்பு ஏதாவது ஒண்ணு போட்டுட்டு ஆ நைட் சோக் பண்ணி வெச் வெச்சுருங்க மார்னிங் அரச்சிட்டு நீங்க ஒரு நாளைக்கு கம்மியாவே ட்ரை பண்ணி பாருங்கள ஆ ஒரு குட்டி டம்ளர் ஒரு ஒரு டம்ளர் கம்பு அர டம்ளர் அரிசி அர டம்ளர் பருப்பு
இது இட்லி அரிசி
அ இட்லி அரிசி போட்டுக்கலா இல்ல பச்சரிசி கூட போட்டுக்கலா பைத்தம் பருப்பு ஒரு ஆஃப் அதுதாங்க அந்த ஒரு டம்ளர் ரேஷியோக்கு கம்ப எடுத்திருக்கோனா அந்த ஒரு டம்ளர் அளவுக்கு ப பருப்பும் அரிசியும் எடுத்துக்க வேண்டியதுதா எந்த பருப்பு வேணும்னா எடுத்துக்கலா நம்ம புரோட்டீன்காகதா ஆ ஊற வெச்சுட்டு மார்னிங்கு இப்போ எழுந்திருக்க க்கும் போது மிக்சியில நம்ம ரெண்டு பச்ச மிளகா ரெண்டு பூண்டு அ அப் றோ வந்து கொஞ்சோ இஞ்சி ஒரு வே கொஞ்சோ போட் இது நல்லா பல்ஸ் மோட்ல பண்ணிட்டு இந்த ஊர வெச்சிருக்கோ இல்லயா இதையு போட் விட்டு நல்லா அரச்சிட்டு
மிக்ஸில போட்டாங்க ஐஞ் அந்த கம்பு
அரஞ்சிடுதுங்க நல்லா ஊரிடுதுல ஓவர் நைட் சோக்காகுது இல்லங்களா அதனால நல்ல அரைஞ்சிர நல்லா அரைஞ்சிருச்சுன்னா அதுக்கப்பறம் வந்து அதுல நல்லா பைனா சாப்பான ஆனியன் நல்ல பா நல்ல புடி போடியா கட் பண்ணிக்கிட்டு கேரட் நல்லா துருவிட்டு ஆ புதினா கொத் கொத்தமல்லி எல்லாம் பொடிசா கட் பண்ணி போட்டுங்க கலக்கிட்டு அட தோசை மாரி ஊத்திருலாம்
ஓகே ம்
கம்பு கலந்திருக்கும்ன்றதும் தெரியாது ஆ சாப்படுவாங்க
ஓ சேரி சேரி ஓகே சேரி நா அத ட்ரை பண்றே நல்ல ரெஸ்ட் பி தா இதே வந்துட்டு அ டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா அந்த கம்புக்கு பதிலா வேற எதெதோ
ஆஹ் ஆமாங்க அ மில்லட்டுஸ் சோளம் சேத்துக்கலா திணை சேத்துக்லா அது கொஞ்ச புளிக்க வைக் க்க வேண்டியதாருக்கு இது வந்து புளிக்க வைக்கவே வண் டா நம்ம நார்மல் தோச மாரி ப ஆமா அப்படியே பண்ணிக் ள இது பருப்பு போட்றதுனால ஆ மத் ம மத்தது பருப் உப்பு போட்ற கொஞ்ச கொஞ்ச ஏ இப்ப நம்ம நார்மல் இட்லி அரிசி ஊற வெக்கிறோ இல்லிங்ளா ஆஹ் இட்லிக்கு நா மரைக் க்கிற மாரியே கூட கம்பு சேத்து அரச்சுக்லாங்க சோள சேத்து அரச்சிக்லா சோள தோ ப்ப கம்பு தோச திணை சேர்த்து அரச்சுக்லாம் இந்த மாதிரி மில்லட்ஸ் எல்லாமே செய் த்து அரச்சி ஒரு தோசையா ஊத்திக்லாங்க
ஓகே ஓகே ம் சேரி ட்ரை பண்ணி பாக்குற ஓகே ஓகே ஆமா இது ராகி அதுக்கப்ற இந்த கம்பு எல்லாமே ஒடம்புக் நல்ல தானே
ஆமா ராகி தோச பண்ணிருக்கீங் இல்லிங்ளா
ஆஹ் பண்ணிருக்கே அது பண்ணிருக்கே
ஆஹ் அது அதே மாரி இதையு பவுடர் கூட பண்ணி வச்சுட்டு பவுடர் பாவா பண்ணி வச்சுட்டு கூட நம்ப தோச மால கலக்கி கூட ஊத்திக்லா
ஓ சரி சரி ஓகே
கொஞ்ச கொஞ்சமா ஆடாக க்கிற மாதிரி இருக்கும்ங்க
ம் கண்டிப்பா ஓகே நேரமு முடிஞ்சிருச்சு நம்ம இன்னொரு வாய்ப்பு கெடச்சா சந்திக்
அ ஓகேங் ஓகே நன்றி